ஹலோ
ஹலோ வணக்கம் ஆஹ் கேக்குதுங்க வணக்கம் ஆஹ் இன்னைக்கு நம்ம சமையலை பத்தி பேசலாங்களா சமையல்ங்கிறது வந்து பெண்களுக்கே உரித்தானது அப்படின்ற மாதிரி எல்லாரும் முத்திர குத்திருக்காங்க நம்மளும் அந்த சமையல பத்தி பேசுவோமே
ஆஹ் செரிங்க ஓகேங்க
சமையல் னு நம்ம பார்த்தோம்ன்னு வச்சுக்கோங்களேன் நம்மபர்ஸ்ட்ட் ஒரு வீடு தான் ந நம்மளோட வீடு தான் நமக்கு ஞாபகம் வரும் நம்மளோட சமையல் அப்படிங்கறிறது வந்து வெறும் உணவு மட்டும் தயாரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறது இல்ல அது வந்து ஒரு கலை அறுவத் நாலு கலைகள்ல சமையலும் ஒண்ணு இல்லலைங்களா
ஆமா ஆமமா
அது ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அன்பை வெளிப்படுத்தக்க கூடிய ஒரு வழி அப்படின்னுும் நம்ப சொல்லலாம் அஹ் அதாவது உணவு உடை உறைவிடம் அப்டினு மனிதர்களுக்கு மூன்று அடிப்படை தேவைகள் இருக்கு அதுல உணவு தான் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு உணவில்லாமா மனிதர் நம்பளால வாழ முடியாது இல்லீங்களா அப்டிப்பட்ட அந்த உணவை வந்து நம்ம சுவையா சத்தானதா மாத்துரது சமையல்ல தான் முடியும்
உம் ஆமா பண்டி காலத்தில வந்து பார்த்தீங்கன்ன மனிதர்கள்.... இப்ப எல்லாம் என்னென்ன இது எப்பவுமே வந்து சமையல் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க அதாவது க்கா ஆஹ காலப்போக்கல வந்து சமையல் முறைகள் அதோட உணவு பழக்கங்கள் நெறைய மாற்றம் ஆயிருச்சு
கரெக்ட்டூ கரெக்ட்டூ
ம்ம் ஆ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே தனித்தனியான ஒரு சமையல் கலாச் சார இருக்கு அப்ப வந்து தமிழக பத்துல பா பாத்துக்கிட்டிங்கனா இட்லி தோசை பொங்கல் சாம்பார் ரசோம் அந்த மாதிரியான உணவுகள நம்ம வந்து ரொம்ப உலகம் முழுவது நம்ம வந்து இரு பிரபலமா சொல்லிட்டு இருக்கோம் இதோட சுவைஆ மட் மட்டுமிலலாம உடலுக்கு தேவையான இது சத் தேன் கொடுக்குறது
கண்டிப்பா கண்டி நீங்க சொல்றது உண் அத்தான் அதுல நம்ம சமைக்கிறங்கின்றது வந்து தூய்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அதாவது நம்ம தயாரிக்கிற இடைத்த இப்ப நம்ம மேடையில நின்று சமைக்கிறோம் அந்த காலத்துலயெல்லாம் கீழே அடுப்புல வச்சு வந்து விறகு அடுப்புல சமைச்சிட்டு இருந்தாங்க அப்போ சாணி போட்டு அத மெழுகிட்டு இருந்தாங்க அத வந்து எல்லாரும் அசுத்தமா இந்த காலத்துல நினைக்கிறாங்க அது வந்து ஒரு ஆன்டிபாக்டீரியல் அப்படிங்கிறது ம்ம் இந்த காலத்து மக்களுக்குல்லாம் அது ஜென்ரேஷனுக்கு லா தெரிய மாட்டேன்து நம்ம வந்து இப்ப இப்போ அந்த மாதிரி சமைக்கிற இடத்துல இல்ல ஆனா நம்ம மேடை மேல வச்சு சமைக்கும் போது நம்மளோட மேடையை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்க பழகணும் எப்பவுமே சுத்தமா இருக்கணும் காய்கறிகள் பழங்கள் எல்லா என்ன பண்ணும் நல்லா கழுவிட்டு த்அதுக்கப்புறம் நம்ம அத சாப்பிடணும் அந்த மாதிரி சுத்தமான உணவுன்னு இருந்தாலே நம்மளோட உடல் நலம் வந்து அதுவே ஃபர்ஸ்ட் பாதுகாக்க ஹெல்ப் பண்ணுது
ஆம்மா சமையல் வந்து நம்ம செய்கிறது இருக்குல சமையல வந்து பார்த்திங்கனா சமையலயே வந்து பல நன்மைகள் இருக்கு. இப்ப நம்ம வீட்ல சமைக்கிற உ ணவுதா வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது. வெளில உள்ள உணவு உணவுகள்லா நம்ம சாப்படக்கூடாது.
ஆமா ஆமா ஆமா
நம்ம உணவு வாங்கி சாப்பட்ற அந்த ஆ சா அமௌண்ட்ட வந்து நம்ம சேமிக்கலாம்ல?
கண்டிப்பா கண்டி
ஆ அப்ப நம்ம வந்து நம்ம குடும்பமா நம்ம சேந்து சமைச்சு சாப்ட்டோம்னா அது ஒரு நல்ல ஹெல்த்தி அது ஒரு நல்ல ஒரு பழக்கோ.
கண்டிப்பா கண்டிப்பா.
ம்
ம் அதோட மட்டு இல்ல இந்த காலத்துல இளைஞர்கள்லா வந்து சமையல வந்து ஒரு திறமையா கத்துக்கொள்ளணு கண்டிப்பா அவங்க ஆ வெளி வெளி எடங்களுக்கு போய் தங்கியிருந்து படிக்க நேர்ந்தாலோ இல்ல வேல நிமித்தமாக ஆ வெளி எடங்களுக்கு போயி இருந்தாலோ எப்பவுமே வெளி கடை ஆ உணவுகள மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய அவசியோ இல்ல பாருங்க. சின்னச் சின்ன சமையலுலா ஆ சின்ன சின்ன அம் சமையல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களே அத வச்சு ஒரு அவசர காலத்துல ஒரு நைட்டு போறோ அப்டின்னா கடை எதுவு இல்லைன்னா சாப்டுறதுக்கு அவங்களுக்கு தானே சமைச்சு சாப்ட வசதியா இருக்கு. அதுனா அதுவே ஒரு பெரிய தன்னம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களே அவங்களுக்கு. மனசுக்குள்ள ஒரு நல்ல தன்னம்பிக்கையாவு இருக்கு.
இப்ப நம்ம சமைக்கிறத வந்து நம்மளோட பொறுப்பு இது நம்மளோட கடம அ ப்படின்னு எடுத்து நம்ம சமைக்க கூடாது. ஒரு நல்ல ஒரு அன் பான ஒரு மனசோட நம்ம இன்னைக்கி வந்து ஒரு சமையல் செய்யறோம்னா அவங்க வந்து நல்லா திருப்தியா சாப்படணு அப்டின்ற ஒரு சந்தோஷ த்தோட நம்ம இவங்களுக்கு நம்ம உணவு இன்னைக்கி சமைச்சு குடுக்குறோ. அவங்க வயிறார சாப்ட்டு போகணு அப்டின்ற ஒரு சந்தோஷத்தோட நம்ம வந்து ஒவ்வொரு உணவையு செய்யறோ. நம்ம வந்து நெறைய விசேஷங்களுக்கெல்லா பாத்தீங்கன்னா அந்த கார்த்திகை பொங்கல் இந்த இது க்கெல்லா வந்து நெறைய சாம்பார் கூட்டு பொரியல் அந்த மாரிலா நம்ம செய்வோ. அப்படி செய்யும்போது வீட்லயும் சேரி யாராவது சொந்தக்காரங்க வந்தாலும் செரி நல்லா வந்து விரும்புவாங்க ஆஹ இவங்க நல்லா சமைச்சி இருக்காங்க நம்ம இன்னைக்கு வயிறாரா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு அவங்களுக்கும் ஒரு திருப்தி கெடைக்கும் நமக்கும் ஒரு திருப்தி கெடைக்கும் அது சமையலன்றது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு திருப்தியாவும் ஒரு மகிழ்ச்சியாவும் எல்லா ஒரு விஷேயத்துலயும் வந்து நமக்கு இருக்குது
கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அதாவ சமையல்கிறது வந்து சமைச்சு குடுக்குறதுங்க அன்பை வெளிப்படுத்த கூடிய ஒரு வழி அப்டின்னு கூட சொல்வாங்க நம்ப அன்ப வந்து சமையல் மூலம் சும்மா வெளிப்படுத்தி இது பண்ணுவோம் நம்ப குடும்பத்துல இருக்கும்போ ஆஹ இருக்குறவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒருத்தருக்கும் நம்ம நம் அவுங்குளுக்கு புடுச்சத நம்ம பண்ணி கொடுப்போ இல்லிங்ளா அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்காக பண்ணிருக்காங்களே அப் அப்டிங்குற ஒரு அன்பு அவங்குளுக்கு வெளிப்படு நமக்கு ஒரு திருப்தி இருக்கு நீங்க சொல்ற மாதிரி
ஆமா ஆமா ஆமா இப்ப நம்மல்லா வந்து து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கால்ல எந்திரிச்சோனே டிஃபன்லா இருக்காதா எப்டின்னா வெர் சாப்பாடுதானா மூணு நேரமே சாப்பாடு சாப்பாடு மூன்று வேலையு அப்டின்ட்டு இருந்தாங்க இப்போ பாத்திங்கன்னா நம்ம காலைல எழுந்திரிச்சோனே நம்மோ இட்லி தோச சாம்பார் அது காலைலிக்கு செய்றோ மத்தியானத்துக்கு சா அ சாப்பாடு சாம்பாரு பொரியல் கூட்டு நைட்டுக்கு எதாவது சப்பாத்தி இந்த மாரி அந்த காலத்து ல இருந்ததுக்கு இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நறையா ஃபுட்டு வெரைட்டி எல்லா ரொம்ப மாறிடுச்சு
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா ஆனா அவங்க அ அது வேர் வெரைட்டி மாறனதுக்கு முக்கியமான காரணோ இப்ப இருக்குற மாடன் எக்யூப்மென்ஸ்னு சொல்லலா அத வந்து அவங்க மாவ அரச்சு இட்லி பண்ணி அத வந்து ரொம்ப நாள் வெச்சிருக்க முடியாது பிரிட்ஜு அந்த காலத் துல எல்லா இல்லாததுனால நம்ம வந்து அத ஃபிட்ஜூல வச்சு நம்ம அத யூஸ் பண்ணிக்றோ கொஞ்ச எ ஈஸியா ஆக்கிருக்கோ எல்லா வேலையு நம்ப இந்த ஜென்ரேஷன்ல இருக்குறதுனால ஆனா அத ஒரு விதத்துல வந்து அவுங்க சாப் டது வந்து மூணு வேள சாப்பாடுமே சாப்புட்டாலுமே நல்ல ஹெல்த்தியாதா இருந்துருக்காங்க இப் இப்ப அவங்களோட ஆரோக்கியத்தோட நம்முள்த கம்பேர் பண்ணிக்கும் போது நம்ப அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கோமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷ்யந்தா
ம் ஆமா ஆமா ஆமா முன்னாடில்லா அந்த காலத்துல்லா என்ன பண்ணுவாங்களா மொதல் நாள் சமைச்ச அந்த சாப்பாட வந்து தண்ணி ஊத்தி வெச்சுட்டு அத வந்து பழைய சாப்பாடா காலைல எடுத்து ஒரு சின்ன வெங்காயோ பச்ச மொளகா அது மாரி போட்டு வெச்சு தயிர் போட்டு சாப்புடுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒடம்புக் கு ரொம்ப ஹெல்த்தியா இப்ப இந்த காலத்துல பாத் தா நம்ம அந்த மாதிரிலா சாப்புறதே கெடையாது பழைய கஞ்சி ஆயிடுச்சா அத கொட்டிறோ இல்ல மாடு வந்தா மாடுக்கு வெச் சுர்றோ
ஆமா
நம்ம பண்ணிட்ருக்கோ நம்ம அந்த மாரி சாப்பறது கெடையாது அதுல வந்து அவ்வளோ இம்யூனிட்டி பவர் இருக்குதா
ம் ம் ம் இப்போ ஃபாரின்ல எல்லாமே வந்து பழைய சாப்பாட வந்து ஆ ரைஸ் கீர் அப்டின் சொல்லி ஃபாரின்ல விக்கிறதா நறைய நம்ப பாக்குறோ இல்லைங்களா நீங்க கேள்விப்பட்ருப்பீங்கன் நெனைக்கிற அத வந்து காசுக்கு விக்குறாங்க நம்ம வந்து அந்த பழைய சாப்பாடு அப்டி சொல்லி கேவலப்படுத் திட்டிகிட்டு இருந்தோம் நம்ம முன்னோர்களா நம்மளே வந்து நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம் அங்கீகரிக்காம ஆனா ஃபாரின்யெல்லா பாத்தீங்கன்னா ரைஸ் வீர் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க பேக்ட்டு அதை வித்துட்டு இருக்காங்க அவ்வளவு நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லி
ஆமா அது வந்து ரொம்ப நல்லதுங்க அது பா்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி அது சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த நாள் புல்லாவே உடம்பு வந்து கொஞ்ச நல்லா பிரிஸ்க்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் நீங்க சாப்பாடு சாப்டு பாருங்க நானும் சாப்பிட்டுருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி அந்த மாதிரிதான் இருக்குது ஆனா இப்ப இப்போ உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா அது என்ன வீட்டுல என்ன கஞ்சியா எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்றாங்க பு புடிக்கதில்லை அவங்களுக்கெலாம்
ஆமா ஆமா ஆமா அதா ஒரு இதே பர்கர் சாப்பிடுறியா பீஸா சாப்பிடுறியா அந்த மாதிரி அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சாப்பிடுறத கௌரவமாவும் இந்த பழைய சாப்பாடு நல்ல ஹெல்த்தியான இம்யூனிட்டி நிறஞ்ச சாப்பாடை சாப்பிடறதஹ் கௌரவ குறைச்ச உம் நினைக்கிறது இப்ப உள்ள ட்ரெண்டாவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்களே
ஆமா ஆமா ஆமா
அதுக்கு வந்து நம்மளோட பசங்கள குறை சொல்ல முடியாது ஹா இப்ப இருக்கிற உலகம் கலாச்சாரம் எல்லாம் அப்படி ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம வந்து ஹா நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமை சமையலுக்கு அடி படையே வந்து பொறுமை தானே அந்த பொறுமையும் அன்பையும் சேர்ந்து கல கலந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணவை வந்து திருப்தி அளிக்க கூடிய ஒரு உணவை வந்து நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகாலோ இல்ல அஹ வீட்டுல இருக்கிறவங்களாலோடதான் அவங்களோட அஹ் பேமிலி மெம்பர்ஸ்க்கு குடும்ப உறுப்பினர்களுக்குல்லாம் அஹ் தர முடியும் அந்த உணவை வந்து சர்வ் பண்ண முடியும் அந்த அப்படிப்பட்ட ஒரு உணவு கொடுக்கறது தா எல்லாருக்குமே ஒரு திருப்தி அளிக்க குடும்ப ஒற்றுமையும் அதனால ஒங்குது
ஆமா இப்போ முடிவா பாத்தீங்கன்னா சமையல்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி இது நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் நல்ல சமையல் பழக்க வழக்கங்களுக்கும் இது ரொம்ப அவசியம்
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ அதனால நம்ம அனைவருமே எல்லாரும் என்ன பண்ணணும் அப்ப அப்படின்னா சமையலை வந்து மதிச்சு கற்றுக்கொண்டு ஒரு ஆரோக்கியமான உணவுகளை தயாரிச்சு நம்ம சாப்பிடணும் அதான் நா இதோட முடிச் சுக்குறேன்
கண்டிப்பா கண்டிப்பா வேற ஒரு உரையாடல சந்திப்போம்
ஓகே நன்றிங்க தேங்க்யூங்க